கேக்குதுங்களா
ம் கேக்குது எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க ரொம்ப நாள் ஆச்சு பேசி எப்டி போது லைஃப் சாப்ட்டாச்சு நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா இன்னிக்கு வெஜிடேரியன் தா என்னோட ஹஸ்பண்ட் இல்ல சோ அதனால இன்னிக்கு வெஜ் டேரியந்தா
ஏ எங்க போயிட்டரு சண்டே அதுவுமா
பிசினஸ் விஷியமா வெளில போயிட்டாரு
ஓகே
அதனால வெஜிடேரியன் தா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க
நா வந்து என்ன சாப்பிட்டே இன்னு மத்தியானம் சாப்பிடல மார்னிங் சாப்பிட்டதா தோசதா சாப்பிட்ட மார்னிங்
செரி செரி ஓகே உங்க ஒய்ஃப் சமச்சதா நல்லா சமைப்பாங்களா
அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது எங்க அம்மா ஈக்வல் எல்லா சொல்ல முடியாது சும்மாரா சமைக்கு
ம்
அப்புறோ
அப்புறோ இன்னைக்கு என்ன பண்ணிங்க காலையில இருந்து
காலையில இருந்து என்ன பண்ண காலையில லேட்டா தா எந்திரசனே எந்திரச்சு ஒரு வாக்கிங் போயி ட்டு பார்க்ல பார்க் ஜிம் போயிட்டு சும்மா ஒரு அங்க ஒரு டீம் ஒன்னு வரு அவங்களோட உக்காந்து பேசிட்டு அப்டியே டைம் பாஸ் பண்ணிட்டு கரெக்டா ஒரு பத்தர மணிக்கு வந்து டிபன் சாப்பிட்டேன் சாப்ட்டு அப்டியே வந்து இப்ப மேல உக்காந்துருங்கே ரூம்ல
செரி ஓகே
இனிமேதா மத்தியான லஞ்ச முடிச்சுட்டு ஈவினிங் எங்கேயாவது கிரிக்கெட் விளையாட போயிடுவே
அ
போயிடு இன்னைக்கு பொழுது
அ
அம்மா
ம்
நீங்க என்ன பண்ணீங்க
எங்களுக்கா சண்டேனாலே எனக்கு காலையில இருந்து பயங்கர வேல இன்னைக்கு காலையில
நா காலைல்ல மெசேஜ் பண்ணலா தா பாத்தேன் உங்களுக்கு சேரி நா காலைல்ல பேச்சியிருந் துதா இருக்கே காலைல இருந்து எனக்கு எனக்கு டாஸ்க் அசைன் ஆயிருச்சு
ஓ இல்ல நா காலையில இருந்தே எனக்கு வேல எனக்கு காலையில இருந்து வேல இருந்துச்சு சண்டே இல்ல எனக்கு இன்னைக்கு நாளைக்கு லீவு நாளைக் கு வந்து கொஞ்சோ வெளியில போறோ அதனால இன்னைக்கே வந்து எல்லா கிளீனிங்
ம் ம்
கிளீனிங் ஒர்க்ல்லா இருந்துச்சு அத னால எல்லா கிளீனிங் எல்லா முடிச்சுட்டு இப்பதா ஃப்ரீயானே
ம் ம் அதா மெசேஜ் பண்ணலா தா பாத்தே உங்களுக்கு சரி ஓகே அவுங்க வீட்ல ஆளு ‌கீளு இருக்க போறாங்க அப்டின்ட்டு தெரியுமா உங்ளுக்கு இது யூஸ்
ஆ அதுல்லா ஒன்னும் பிரச்சன இல்ல என்னோட ஹஸ்பண்ட்க்கு எல்லாமே தெரியும் தா
ம் சரி ஓகே சப்போஸ் நா அப்டி இருக்க மார்ருந்தா ஃப்ரீயா இருந்தா உங்களுக்கு நா மெசேஜ் பண்ற நீங்க ஃப்ரீயா இருந்தா வந்து பேசுங்க
ஆ ஓகே ஓகே பண்ணுங்க என்ன வேற வேற இன் அப்புறோ உங்க வீட்ல பொங்கல்லா எப்டி செலிப்ரேட் பண்ணுவீங்க
பொங்கல்லா இங்க அந்த அளவுக்கு ஒண்ணும் இருக்காது எங்க ஊர்ல எங்க பெரிம்மா வீட்ல நல்லாயிருக்கும் அங்க
ஆ
ஆமா இங்க சென்னையில அந்தளவுக்கு பெருசா என்ன நார்மலா எல்லாம் பண்றதுதா
சரி ஓகே ஓகே
உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவ அந்த சைடு எப்டி இருக்கும்
நாங்க பக்கத்துக்கு எங்க இருந்தாலும் அடிச்சுபுடிச்சு வரு கண்டிப்பா வந்துருவோம் இங்க வந்துட்டோம்னா நா காலையில அதா ஃபர்ஸ்ட்டு ரெண் பொங்கலுக்கு ரெண் நாள் முன்னாடிருந்தே ஒரே பிஸியா இருக்கும் ஏன்டா பொங்கல் வருதுன்னு இருக்கும் ஃபுல்லா வீடெல்லா கிளீன் பண்ணி பெயிண்ட்லா அடிச்சுட்டு ஆ அந்த வேலல்லா முடிஷ்ச் சு இந்த காப்பு கட்டுன் சொல்லுவாங்க இங்க இந்த சைடு அது அப்ப வந்து ஆ அப்ப வந்து ஆடு மாடு நாய்யி எல்லாத்துக்கு குளிப்பாட்டி அத எல்லா வேலயு பண்ணுவோ அதெல்லா காலையிலந்து குளிப்பாட்டி சாய்ந்திரம் எல்லாரும் குளிச்சுட்டு காப்பு கட்டிட்டு அடுத்த நாள் ஃபுல் ரெஸ்ட் எதுவும் பண்ணமாட்டோம் சாய்ந் த்ரோ எல்லாரும் சேந்து போய்யி ஊர் ஊர்ல நம்ம வந்து அவுட் சைட்ருக் கொஞ்ச நேர் வெளியில போயிட்டு அவங்கவுங்க தோட்டத்துல இருக்றோ ஊர்ல போயிட்டு ஆ பொங்கல் வெப் அப்றோ சக்கர பொங்கல் வச்சு சாமி விநாயகர் கோவில் போய் சாமி கும்பிட்டு வந்து அப்புறம் அடுத்த நாள் கால்ல அம்மா வீட்ல போய் கும்டுவாங்க ஆடு மாடுக்லா பொங்கல் வச்சு சாமி கும்ட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் சாய்ந்த்ரம் வந்து எங்க ஹஸ்பண்ட் வீட் வீட்ல சாமி கும்பிடுவோ
ம்
சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து கோயில் ஒரு சாமிக் வீட்லருந்தே பொங்கல் வெப்போ அத வெச்சு முடிச் சுடுவோ அதுக்கப்றம் சாய்ந்திரம் வந்து வீவு வாச பொங்கல் வெப்போ வாஸ் பொங்கல் சக்கர பொங்காலா தா வெப்போ அத வெச்சு சாப்ட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த பூல்லா பொறிச்சு போட்டுட்டு கரும்பெல்லா சாப்ட்டு
பழய இது
அப்டியா ஆத்துல கோலம் போட்டு வருவோம் மா கோலம் போட்டு சாணியில விநாயகர் மாரி செஞ்சு வச்சு அதெல்லாம் பண்ண ஆரம்பிச் ச்சிடுவோ நீங்க சொல்லுங்க அப்பறம் இதுதா எங்ளோட பொங்கல் ஆமா பொங்கல் தா ரொம்ப பெரிய ப்ராசஸ் பொங்கல் தா நல்லாருக் கு மத்த எல்லாத்த விடவே
ம் இந்த மாரில்லா எங்களுக்குல்லா இருக்காது நார்மலா எந்திப்போ கால்ல பொங்கல் புவாங்க அவ்ளதா புது ட்ரெஸ் போடுவோம் பொங்கல் வெப்பாங் சாப்டுவாங்க சாப்ட்டு எ பக்கத்துல சொந்த பந்த வீட்டுக்கு போவோ அதுங்க வந்து டீம் ஒன்று வரு வந்து இங்க ஒரு அம்மகலமாக இருக்கு அவ்ளோதா
இல் இல பொங்கல்னாலே ஒரே பிஸி பிஸியா இருக்கு அ பொங்கல்னாலே ஒரே பிஸி தா எங்க ஊர் சைடு ல்லா
ம்
தீவாளி எப்டி செலிப்பிரேட் பண்ணுவீங்க
தீபாவளி ஸ் என்ன சொல்ல இதே தா சேம் தா தீபாவளி என்ன இருக்கு பட்டாசு கிட்டாசு அது இது
என்ன ஒரு சந்தோஷனா தீவாளினா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலா அதனால ரெண்டு நாள் முன்னாடியே போயிருவோ உங்க அப் பா தீவாளி அன்னைக்கி நைட்டு தா வருவாங்க
ஓ முன்னாடியே நீங்க போயிடுவீங்களா
ஆ நா ஒரு ஒன் ஒரு டூ டேஸ் இப்ப பாப்பா ஸ்கூல் போகாததுனால இப்ப அடிக்கடி போ வே பட் ஆனா தீபாவளினா தைரியமா போலா நா ஊருக்கு போறே அப்டின்னு சொல்ட்டு போலா இல்லன்னா ஏதாவது ஒரு காரண தேடணு ஊருக்கு போறக்கு
ம்
இப்ப வந்து காரணம் தேட தேவ இல்ல ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே ஊருக்கு போய்ருவோ போயிட்டோனா ம் மிஸ் ஊருக்கு போனா அம்மா எந்த வேலையுமே இருக்காது ஜாலியா இருந்துட்டு ம் அப்பறோ அவர் நைட் தா வருவாரு வந்து நைட் டு வந்துட்டு இ கால்ல எல்லாரு எண்ண தேய்ச்சு குளிச்சிட்டு நான்வெஜ் நாட்டுக்கோழி கொழம்பு செஞ்சு எல்லாரு தண்ணி கொழம்பு செஞ்சு சாட்
டே ம்
அப்பறோ ஏதாவது தம்பி வந்து தம்பி வந்துருதான்னா பட்டாசு வாங்குவோ இல்லனா பெருசா பட்டாசுல்லா வெடிக்க மாட்டோ ஏனா நாங்க கிராமத்து சைடுன்றதுனால ஆடு மாடல்லா பயந்து வுல அதனால ஆ ஆ இருக்கு இருக்கு இருக்கு அதனால வந்து பெருசா அதெல்லா வக்க மாட்டோ நாய் எல்லா பயந்துக் கு அப்டின்றதுனால சும்மா சின்ன அதே பிரா சவுண்டு வராதது கம் கம்பி மாத்தாப்பு புஸ்வானோ சங்கு சக்கரோ அந்த மாதிரி வச் சீச வச்சு வெளாண்டுட்டு அதுவு பாப்பா வந்ததுக்கு அப்பற தா அதுக் கு முன்னாடி வரைக்கு நாங்களா பெருசா வெலின்ற இப்ப நாங்க எல்லா வளந்துட்டோல அதனால அது மாறி எதுவு பண்றது இல்ல அ சே டு வச்சுட்டு அதுக்கப்பறோ திரும்பியு நைட் எல்லாரு சாப்டுட்டு அவர் நைட் கம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருவாரு அப்பறம் நாங்க ரெண்டு நாள் மூணு நாள் அந்த வாரங்க அந்த நாலு பொறுத்து நாங்க மறுபடியு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருந்துட்டு அப்றோ வந்துரு வந்துட்டு அப்பறோ எல்லாரு சேந்து அவரோட பிசினஸ் எங்கேயோ அங்க போயிடுவோ
ம்
ஆ அப்றோ ம் ஆடி நோம்பி ஆடி மாசோ வருதுல இப்போ ஆடி நோம்பி எல்லா உங்க ஊர்ல உண்டா
இங்கெல்லா எது கெடையாது அந்தெல்லா நீங்க சொல்றதெல்லா
ம் ஆடி மாசோ ஆடி பதினெட்டு ஆ எங்களுக்கு இந்த நோ இதெல்லா தா எங்களுக்கு கொஞ்சோ அ டிஃப வ ஒரு ச ஒரு ரொட்டீனான வாழ்க் கைலேந்து கொஞ்சோ வ ஒரு இது குடுக்குற மாதிரி ரெஸ்ட் குடுக்குற மாதிரி ரெஸ்ட் குடுக்க மாறி முடியதா இன்னைக்கு வேல ஜாஸ்தி தா ருக்கு
ம்
அதுக்கப்றோ ஆடி பதினெட்டு அது எப்டின்னா தேங்காலல்லா அரிசி பருப்பு நாட்டு சக் கர வெள்ளோ இதெல்லா போட்டு சுட்டு சாப்டுட்டு ஆ அப்ழ அதே மாறி குளிச்சுட்டு காலையில போயி சாமி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு ஆத்துல போய் எ எங்க வீட்டு பக்கத்துலயே ஆறு போது சோ ஆத்துல போய் கொஞ்சோ நேரோ எல்லா வெளாண்டுட்டு குளிச்சு ட்டு வந்து திரும்பிட்டு வந்தனால நல்லா குடிச்சுட்டு திரும்பி சாப்டுட்டு அந்த வெளா அந்த அந்த ஸ்வீட்ஸ் செஞ்சு சாப்ட்டு திரும்ப அன்னைக்கு டே அப்டியே பொழுது பொயிரு ஏதோ ஒரு வாக்குல ஓட்டிடுவோ அன்னைக்கு அப்றோ புது டிரெஸ் அம்மா அதுக்கு அம்மா வீட்டுக்கு போவோ புது ட்ரெஸ் எடுத்து குடுப்பாங்க
ம்
புது டிரெஸ்ல்லா போட்டு அந்த மாதிரி பொயிட்டுப்போ
ம்
வேற என்னல்லா நீங்க இது பண்ணுவீங்க
எங்ளுக்கு பெருசா ஆனா நியூ இயரு அதுதா இதா இருக்கு
ம் ம்
நியூ இயர் கிறிஸ்மஸ் அந்த மாரி
அ நாங்க நியூஇயர் த நியூ இயர்ல அப்டிங்ற அது ஒண்ணு பெருசா நாங்க அதுக்கெல்லா நா எதுமே பண்ண மாட்டோ அப்டிய அப்டியாது அதுக்கு நாங்க எதுமே பண்ண மாட்டோ எங்ளுக் மெயினா ரொம்ப பெருசு அப்டின்னா ஆடி பதினெட்டு தீபாவளி பொங்கல்
ம் ம்
இந்த நால இது மூணு தா ரொம்ப பெருசா இருக்கு இந்த மூனுக்குமே அம்மா வீட்ல இருந்து டிரெஸ் எடுத்து குடுக்குவாங்க கா சு குடுத்துருவாங்க நாங்க வேணுன்ற நாங்க எங்ளுக்கு புடிச்ச மாதிரி எடுத்துப்போ ஆமா ஆமா ஆனா நம்ம அப்டி எடுக்க மாட்டமே அந்த டரெண்ட்ஸ் மேக்ஸ் அந்த மாறி வந்து ஷோரூம்ல எப்ப ஆஃபர் போடுறாங்ளோ அப்ப எடுத்து வச்சுக்க வேண்டியது அப்ப்ப நம்ம போட்டுக்க வேண் அப்பப்ப போட்டுக்குவோ அந்த மாறி பண்ணி வச்சிக்குவோ
ம்
அப்றோ ரொம்ப அப்டின்னா பொதுவா நாங்க துணில்லா அதிகமா அதுக்காக டரெஸ்க்காக பெருசா சாரி துணிக்காக நாங்க பெருசா சா அமௌண்ட்டு அதுக்காக யூஸ் பண்ண மாட்டோ வே வேஸ்ட் பண்ண மாட்டோ அந்த இதுக்காக எடுக்கணுனு எடுக்க மாட்டோ எப்பயாது எடுத்தோனா அத அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது வச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கிறது
ம்
வேற அப்றோ அ அப்றோ பொறந்தப்போ குழந்தை எல்லா பொறந்துச்சுன்னா அப்போ இதெல்லா பேர் வைக்கிறது அந்த மாதிரி விஷ்யோ அதெல்லா எப்டி கொண்டா அப்டில்லா அதுக்குன்னு தனியா ஏதாவ்து பண்ணுவீங்ளா
ஆ அதல்லா பண்ண மாட்டோ இதெல்லா நீங்க சொல்றதுலா ஊர் சைடு தா இதெல்லா இங்க சென்னையில கெடையாது அதுல்லா
அ அ இதெல்லா ஊர் சைடு
இங்க என்ன பெரு
நா ஃபஸ்ட்டு பேர்டே அப்போ பயங்ரமான ஆனா இப்டி கெடையாது ஃபஸ்ட்டு நாங்க கொண்டாடுனதுமே கெடையாது நாங்க தா எங்க பொண்ணுங்களுக்காக பண்ணணு சொ சொல்ட்டு நாங்க பண்றோ அதுவ்மே ஃபஸ்ட் பேர்டோ வந்து ஆனா நா வந்து ஆசிரமத்துக்கு குடுத்துட்டோ எ எதுக்கு அவ்ளோ அமௌண்ட் வேஸ்ட் பண்ணணுன் சொல்லிட்டு
ஆ அது பெஸ்ட் இது சொன்னீங்க பாத்தீங்களா இதுதா புரோஜனோ தேவெல்லாம நம்ம செலவு பண்ட்டு சொந்த பந்தத்துக்குல்லா எதாவ்து வாங்கி குடுத்துட்டு அவங்கள சாப்பாட வச்சுட்டு அப்ப அவளுக ஆய்ரத்தெட்டு கொற
அதையு அவங்க கொறதா சொல்லுவா ஆ அதனால நாங்க அப்டின்னு இல் இங்க எதுக் யாருக்குமே அந்த பழக்கோ இல்ல அதனால சும்மா எங்க எங்க அம்மா வீடு நாங்க மட்டு பக்கத்துல கூப்ட்டு கேக் வெட்டிட்டு செரி அப்பறோ க சரி ஒரு ஒரு நியாபகார் த்தமா இருக்கட்டு அப்டின்னு சொல்ட்டு அந்த நாளானா அவங்களே ஆசிரமத்துலருந்து கூப்புடுவாங்க ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியே கூப்ட்டுருவாங்க அப்பறோ நாங்க ஒ
ஆமா ஃபோன் வரு எதா பண்றீங்களான்னு கேப்பாங்க
இல்லல்ல இது வந்து நம்ம நம்ம எங்க எங்க ஊர் பக்கமேதா அவங்க நாங்க வந்து கொழந்தைகள்ள வச் பண்றாங்க நாங்க லைவா பாத்துட்டு எல்லாம் பண்ட்டு ஓகே பண்ணிட்டுதா நாங்க அமௌண்ட் குடுக்க ஆரம்பிச்சதுனால அவங்க வந்து ஒரு ரெண்டு வாரோ ஒரு வாரோ முன்னாடியே கூப்டுவாங்க ப்ரோ கே வந்த வந் தடவயு அந்த நாள்லே நீங்க குடுக்குறீங்களா அப்டின்னு நம்ம வேணுமா வேணுன் சொல்லலா இல்லனா நாங்க அப்டி சொன்னதுல்ல ஓகே எல்லா வருஷமு எல்லார்த்தோட பெறந்தநாளுக்குமே குடு க்வோ எ தம்பியோடது அ எ பாப்பாவோடது அந் அந்த மாதிரி எல்லாத்தோட பெறந்த நாளைக்குமே ஓரளவு குடுத்துடுவோ அ அந்த மாதிரி குடுத்துப்போ
ம்
செரி ஓகே பாக்கலா ஆ செரி ஓகே ஆ பாய்